எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே என்ன பண்ட்ருக்கிங்க
நா சும்மா அப்டியே காத்தாட வந்து உக்காரலாமே சமையல்லா முடிச்ட்ட பசங்களு அந்த சைடு வெளையாடிட்ருக்காங்க அக்காட்ட விட்டுட்டு செரி ரொம்ப சூடா இருந்துச்சு சேரி அப்டின்ட்டு கிரௌண்ட் கிரௌண்டு பக்கத்துல இருக்குன்னு இங்க வந் து உக்காந்துட்டு இங்க காத்து கொஞ்ச நல்லா வருது
அ நானு அப்படிதா நைட் எல்லா தூக்கமே இல்ல கொழந்த வேற தூங்கவே மாட்டிங்குது தூக்க இல்லாத ரொம்ப டயடா இருக் க்கு ஒரு நாள எப்டி நம்ம போக்கறதுன்னே தெரில
வெயிலுக்கு தூங்கலயா இல்ல என்னது
இல்ல இல்ல வெயிலுக்கு இல்ல நார்மலாவே கொழந்தைங்க வந்து இல்ல அ நைட்ல தூங்குறாங்க பகல்ல நல்லா தூங்கிற்றாங்க நைட்ல தூங்காம இருக்காங்க நம்பள்க்கு அவுங்க தூங்கும்போதுதா பகல்ல நல்ல வேல இருக்கு அந்த வேலையெல்லா முடிச்சுட் சரி நம்ம நைட்டு தூங்லான் பாத்தா அவுங்க வந்துட்டு நைட்டு முழிச்சுக்குறாங்க
அது எல்லாப் பக்கோ நடக்றந்தானா இப்பந்தா கொஞ்சொ ஏதோ பைய ஸ்கூலுக்கு போறதுனால கொஞ்சொ ரிலீஃபா இருக்குறே அவ வீட்ல இருக்குற வரைக்கு நானு அதேதா
ம் கரெக்ட்டுதா என்னா பண்றது கொழந்தைங்ள வெச்சுட்டு நம்ப்ளுக் கு வந்து எல்லாமே இதாதா இருக்கு கஷ்டமாதா இருக்கு கொழந்தைங்க எதுமே வந்துட் டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவுங்களுக்கு கரெக்ட்டான டைமுக்கு சாப்பாடு குடுக்கணு எல்லாமே இருக்கு ஆனா நம்ளுக்கு தூக்ககோ இல்லாதனால நம்ளு ஸ்ட்ரெஸ் ஆகுறோ நம்ளோட வாழ்க்க எல்லாமே வந்துட்டு வேற மாரி சேஞ்ச் ஆகுது
என்ன பண்றது அப்போன்னா வந்துட்டு இல்ல ஒரே ஊருக்குள்ள இல்ல ஒரே டிஸ்டன்ஸ்க்குள்ள இருந்தோ அப்டின்னா அம்மாங்க கிட்ட உட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலா நம்மலா முன்னூறு கிலோ மீட்ரு நானூறு கிலோ மீட்டருன்னு தள்ளி வந்துட்டு ஒண்ணு பண்ண முட்ல நம்ளுக்கு டென்ஷனாயி அவுங்ள கத்திறவு வேற செஞ்சற்றோமா என்னா பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிசுக்கிட்ருக்குது அவுங்ள வளத்து எடுக்றதுக்குள்ளயு
ம் அது கரெக்ட்டுதா எப்டிதா வளக்குறதுன்றதே தெரில அது அவுங்க தூங்ர டைம்ல வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுக்லான்னா வீட்டு வேல அப்பதா நம்ம கரெக்ட்டா முடிக்குணு எல்லா வேலையு முடிச் ச்சு ரெடியா உக்கார்லா அப்டின் சொல்லும் போதா அ கொஞ்ச நேரோ உக்கார் லா ரெஸ்ட் எடுக்கும் போதுதா அவுங்க எந்திரிச்
எந்திச்சுருவாங்க கரெக்ட்டா அது எப்டின்லா தெரியாது நம்ம முடிச்ட்டு அப்பதா அப்பாடா கொஞ்ச நேரோ ரிலாக்ஸ் ஆவோ அப்டின்ட்ருப்போ கரெக்ட்டா என்ச்சு அம்மா அப்டின்றுவாங்க
கரெக்ட்டுதா என்ன பண்றது அவுங்ளு க்கு சாப்பாடு அதெல்லா நம்ம ரெடி பண்ணி வைக்கணூ அவுங்களுக்கு திருப்பி ஊட்டி விட்ணூ நம்ழள்க்கு அந்த தூக்கோ இல்லாததுனாலயே வந்துட்டு நம்ம லைஃப் வந்து எப்டின்னா ஸ்ட்ரெஸ்ல அப்டியே போகுது நம்ப வந்து மத்தவங்ககிட்டயு நம்ம ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அந்த டைம்லதா நம்ம வந்துட்டு அந்த கொழந்தைங்ள பாத்துக்க வேண்டியதா இருக்கு
பயங்ர மூட்ஸ்விங்தா நம்பளுக்கு ரொம்ப மூட் மூட்ஸ்விங்தா ஆகு அந்த டைம்ல என்ன பண்றது வேற ஒண்ணுமே பண்ண முடியா நா அதனாலதா இந்த பகல்லல்லா நா தூங்றதே இல்ல தூங்கி இப்ப தூங்கிட்டோ அப்டின்னா டக்குன்னு அந்த முழிப்பு வந்துடுச்சு அப்டின்னா தலைவலி எல்லா வந்ருதா என்னப் பண்றதுனே தெரியவு மாட்டிக்குது அதனால என்ன பண்றனா பகல்ல தூங்குறதே விட் டுட்டே அவ தூங்கும் போது தூங்குறது கெடையாது ராத்திரி தூங்கிக்கிட்டா போதுன்னு இப்ப என்னடா அவுங்களுக்கு ஏதாச்சு ஒரு ஆக்டிவிட்டி குடுத்து அவுங்களுக்கு கொஞ்சோ அப்டியே ஆக்டீவா வச்சு விட்டோ அப்டின்னா சீக்ரோ தூங்கிட்றாங்க நா அத அப்ப தா கவனிச்ச நானு அவே கிட்ட
ஆ கரெட்டு தா கரெட்டு தா அதுதா நானு ஃபாலோ பண்லான்ட்ருக்கே கொழ்ந்தைங்களுக்குக்கல்லா ஃபஸ் ச்ச நம்ப எல்லா சாப்பாடல்லா குடுத்துட்டு அவ்ங்ள பேசாம தூங்க விடாம பகல்ல கொஞ்சு நேரா வெளாட விட்ரு டு எல்லாமே நல்ல எ அவ்ங்ளுக் குடுக்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங் சொன்ன மாதிரி குடுத்து எல்லாத்யுமே நல்லா வெளாட வெச்சு நல்லா ஓடி ஆடி வெளாட வெக்கணு அப்பதா வந்துட்டு அவ்ங்க நல்லா டயடு ஆகுவாங்க
ஃபோன குடுத்துட்டோ அப்டின்னா அவ்ங்கம் அப்படியே அதுல்லேம்ம அப்படே மைண்டு ஃபுல்லா போய்டுது நம்ம பக்கத்லருந்து கூப் ட்டாக்கூட அவ்ங்கள்க்கு கேக்க மாட்டேங்குது அது ரொம்ப அடிக்ட் ஆய்ட்ருக்காங்க அதனால நம்மல்லா இப்போ வெளையாண்டோல சும்மா இந்த ஸ்கிப்பீங் வெளையாட்றது தாயோ வெளையாட்றது இது மாரி ஓடி புடிச்சு வெளையாட்றது அதெல்லா அவுங்ளுக்கு வந்து சொல்லி குடுக்கணு வேற வழியே இல்லே நம்ம வந்து அவ்ங்ளுக்கு வந்து ஆக்டிவிட்டியா இருக்ற மாதிரி இருக்கு ப்ரிஸ்காவு இருப்பாங்க நல்லா படுத்து தூங்கவு செய்வாங் அவ்ங்க
ம் அதூ கரட்டு தா நைட்ல்லா நம்ப வந்து தூக்கோ இல்லாம இருக்குற்க்கு பகல்லல வந்துட்டு அவ்ங்கள்க் அந்த ஆக்டிவிட்டிஸ் எது குடு க்ருறதுன்றுது நம்ளுக் ஒரு இதுனால நறைய பேரண்ஸுல்லா என்ன பண்ணிறாங்னா கைல மொபைல் குடுக்க ஆரம்பிச்சுறாங்க அந் மொபைல் குடுக்றதுனால் ல கொழ்ந்தைங்க தூங்லேனாலு பரவால்ல அப்டின் சொல்லி நல்ல அவ்ங்ளுடைய இதஸ் பென் பண்றாங்க
ஆமா ஆனா அது அது அது இப் ரொம்ப மோசமா போய்ட்ருக்குது உ ஃபோன் பாத்துட்டே இருக்றது அவ்ங்ளுக்கு சீக்ரோ கண்ணாடி போட்றளவுக்கு வந்து ஆய்து சில கொழ்ந்தைகளா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு வய்சுங்க போதெல்லா வந்து போட்டுறாங் என்னன் பாத் தா ஃபோனு
அதேதா கரட்டுதா அந்த மார்தா ஆகுது எல்லாமே வந்து நம்புள்க்கானவ் அ இது சேஞ்ச் ஆய்ட்டே இருக்கு நம்மு இதுல எல்லாமே வந்துட்டு நம்முள்க்கு அவ் ஒரு சேஞ்ச் ஆய்ட்டே இருக்கு நம்ம லைஃப்ல எல்லாமே மாத்துணுனா நம் கரக்ட்டா இது பண்ணு
ஆமா அ அதுந ஆக்டிவிட்டிஸ்லா பாருங்க இந்த யூட்யூப்லேய்லா போட் ட்டிங்க அப்டின்னா அந்த சின்ன கொழ்ந்தைகளுக்கு இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் நறைய இருக்கு சோ அத பாத்துட்டு நம் அவ்ங்ளுக்கு டெய்லி ஒன்னொண் நம்ம வந்து அவ்ங்ளுக்கு குடுத் த்தோ அப்டின்னா அவ்ங்ளுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு அவ்ங்குளு வந்து பண்ணுவாங்க நம்மள்க்கு கொஞ்சு ஃப்ரீயா இருக்கு
ம் அது கரெட்டு தா நம்ப வந்துட்டு நம்ம ந லைஃப் ஸ்டைல எப்போமே கரக்ட்டா மாத்தி ஆகணு இனிமே வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கோ எதா இருந்தாலுமே நம்மங வந்துட்டு பாத்துட்ருந்தோனா கொழந்தைங்ளு நம்மல் கரக்ட்டா வளக்க முடியாது ஆனால நைட் நம்ளுடைய் நம்ளுக்கு கண்டிப்பா தூக்கோன்றொது ஒண்ணு தேவ தூக்
தூக்கோ நம்முள்க்கு ரொம்ப ரொம்ப முக்யு ஏனா வந்துட்டு நம்மக் வ அவங்களையு பாத்து நம்ம வந்து ஹஸ்பண்ட்யு நம்ம அம்ச்சு விட்டுட்டு வீட் ட்டு வேலையு செஞ்சுட்டு இவ்ங்குள்க்கு தேவையாங்கறதயு பாத்துட்டு அதுக்கப்ற தா நம்ம ரெஸ்ட்டு எடுக்கவே போறோ ஆனா அந்த ரெஸ்ட்டு நம்ம அந்து நம்ளுக்கு பத்தறதுல்லும் பத்தாம இருக்றனால நம்மளுக்கு ஏகப்பட்டது வந்துருது ஸ்ட்ரெஸ் வந்துருது தலவலி வருது பிப்பி ரைஸ் ஆகுது மெய்னா அதுதா அதனாலய் வந்துட்டு நம்மவ் குழந்தைகள்ட கத்தவு முடியாது அவங்களுக்கு எதுவு தெரியவு தெரியாது
ஆமா கண்டிப்பா தூக்கோன்றது வந்துட்டு லைஃப்ல எவ்ளோ முக்கியோன்றது நம்ளுக் எப்பவுமே வந்துட்டு முக்கியமான ஒன்னு அத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணு
ஆமா அதனால நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ்சு அதுக்கப் அப்ற இந்த ஈவி்னிங் போல வாக்கிங் கூட்டிட் போறது
ஆ அது வேணா பண்லா நம்ம வாக்கிங் கூட்டிட் போலா ம்
க்கீங்க
கரக்ட்தா வாக்கிங் கூட்டு போனு அவங்க நல்லா ஜம்ப் பண்ணி நல்லா டயர்ட் ஆகுற மாதிரி வெளாட வைக்
அதுதா அதுதா ஈவ்னிங் போல அப்டி கூட்டிட் போய்ட்டன் வச்சுக் கோங்ளே அவங்களு வந்துட்டு நல்லா ஜாகிங்கு வாக்கிங்கு இந்த நெறய பார்க்லல்லா இப்ப குட்டி குழந்தைகளுக்கெல்லா நிறைய உள்ளயே அந்த இன்டோர் கேம்ஸ் லிஸ் பிங்கு அதெல்லா இருக்குது பா அதெல்லா பாத்தா என்னா பண்ணுவாங்கு நல்லா வெள்யாடுவா விளையாடிட் வந்துட்டு ஒரு ஒன்னார் விளையாட விட்டீங்கன் வச்சுக்கோங்களே அதுக்கப்பறோ வீட்டுக்கு வந்துட்டு குளிக்க வச்சுட்டு சாப் ப்பாடு குடுத்தீங்கன்னா ஷோரா சொல்ற நல்லா தூங்கிடுவாங்க
ஆமா ஆமா அதுதா நானு ஒரு ரெண்டு டைம் அப்டி பண்ணி பாத்த ஆனா ஃபாலோ ஆச்சுதா ஆனா வந்து ரெகுலரா நம்மளுக்கு அந்த மாரி பண்ண முடியுறதுல்ல ஒரு டைம் நம்ம டயர்டா இருப்போ வாக்கிங் போலானா நம்மளுக்கு அந்த அன்னைக்கு தலைவலியா இருக்கு அதெல்லா என்ன காரணோன் பாத்தா நம்ப ள்க் கண்டிப்பா தூக்க இல்லாததுதா ஒரு காரணமா இருக்கு
அதுதாப்போ நீங்க ரொட்டீன் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க இந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு வேல வீட் ட்டு வேலை அவ்ளோ இதுல முடியாதுதா நம்மளுக்கு இருந்தாலு நம்ம இந்த ஈவினிங் டைம் வந்துட்டு கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணிட்டோ அப்டின்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆய்டு அந்த தூக்க எல்லா
கரெட்தா ஏன்னா தூக்க இல்லாம எத்தனையோ பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இப்போல்லா ஐடிலல்லா ஒர்க் பண்றவங்களா வந்துட்டு தூக்க இல்லாமதா நெறய பேருக்கு இப்பல்லா வந்துட்டு ஹார்ட் அட்டாக்லா சீக்ரமா சின்ன வயசுலயே வந்தருது அப்டின் சொ
ஆமா என்ன அப்டின்னா ஐடி பொறுத்த வரைக்கு என்னனா பயங்கர இதா இருப்பாங்க
அ என்ன சொல்றது டைமிங் ஜாஸ்தியாகுதா நம்மளோடைய இந்தியன் டைம் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ரா டைம்தான ஒர்க் பண்ணிட்ருக்குறாங்க
ஆ கரெக்ட் தா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைமு என்னென்ன எடுத்து பண்றாங்களோ அது எல்லாமே த தகுந்த மாரி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது ஃபேமிலியு பாக்க முடியாம இருக்கு லேடீஸ் எடுத்துக்கிட்டீங்கனா கொழந்தைங்கள விட்டுட்டு அவங்க போய் வேல பாக்குறாங்க திருப்பி வந்து கொழந்தைங்க கூட
நீங்க அந்த மாரி வேற என்ன பண்றது அவங்க அந்த ஐடி வேலைக்கு போறேன்னு இஎம்ஐஸ் எடுக்குறாங்க ஸோ கொழந்தைகள என்ன பண்றாங்க டே கேர்ல விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிர்றாங்க அந்த கொழந்தைங்க என்னா பண்ணுது ஏது பண்ணுது ஒன்னு தெரிய மாட்டிக்குது அவங்களுக்கு
ஆமா ஆமா டே கேர்ல விட்டுட்டு அந்த கொழந்தைங்களுக்கு இப்ப அவங்களுக்குமே சரியா அதுலனாலயுமே தூக் க்கோ இருக்காது அவுங்க வந்து டே கேர்ல விட்றனால கொழந்தைங்க கொஞ்சோ நாளு அவுங்க அம்மாங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாரி இருப்பாங்க அப்ப அவுங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாருக்கு
அ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில பேரண்ட்ஸ் கூட அப்டின் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு மாரி அன்கம்ஃபடபுளா இருக்கு சில கொழந்தைங்கள்லா இன்ட்ரோவெட்டா இருக்குறவங்க அ எதுமே சொல்லவே மாட்டாங்க அவுங்களுக் குள்ளேயே வச்சிக்குவாங்க பேரண்ட்ஸ் இப்டி கொண்டு போய் விட்டுட்டுப் போறாங்களே அப்டின்ட்டு அது என்னாகுன்னா லாஸ்ட்லா யா ட்டியு பேச மாட்டாங்க ஸ்டடீஸ் பாதிக்கு அவுங்களுக்கு
கரேட்டுதா அந்த இது வந்து ஸ்டடீஸு பாக்க முடியாது அப்றொ எந்த லைஃப் லைமே வாழ முடியாது நா அவுங்க வந்துட்டு சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்ல்க்குதா போகு
ஆமா அப்டித்தான இருக்குறாங்க இப்போ
நம்ம கண்டிப்பா அதுக்கான முடிவு ஏதாவ்து எடுக்கணு நம்ம நல்லா தூங்கணுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆ நம்ம கொஞ்சொ ஃபாலோ பண்ணு கொழந்தைங்கள வந்து நல்லா ஆக்டிவா வெளாட வெச்சி அவுங்க டயடாவ வர வெச்சு அவ்ங்களுக் கொஞ்சொ நம்ம நல்லா பாத்துக்குறக்கான ஃபாலோ பண்ணணூன் நெனக்கிற இனிமே தா ஸ்டாட் பண்ணு நானுமே
ம் பாருங்க அந்த பார்க்கு அதுக்கப்றொ நீங்க வீட்டுக்குள்ள டே டைம்ல பண்றதான்னா இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருக்கு அதல்லா வந்துட்டு ட்ரை பண்ணுங்க பண்ணீங்க அப்டின்னா பகல்ல வந்துட்டு தூங்க மாட்டாங்க கரெக்ட்டா சாப்ட் டுக்வா அந்த நம்ம கரெக்ட்டா வெளையாட வச்சுட்டாவே அவுங்களோட ஒடம்பல்லா வந்துட்டு என்ன சொல்றது டயட் ஆகு ஆனா ஸ்ட என்ன சொல்றது கொஞ்சொ ஃப்ரஷ்ஷா இருப்பாங்க கரெக்ட் டைம்க்கு சாப் ப்டுவாங்க கரக்ட் டைம்க்கு தூங்குவாங்கங்கும் போது அவுங்க ஓகே ஆய்டுவாங்க
ஆமா ஆமா கரெக்ட்டுதா நானு அத ஃபாலோ பண்ணிப் பாக்குற சரிங்ளா நீ ங்ளு பாருங்க நா ஏதாவ்து எடைல டைம் இருந்தா நா அப்டியே கூப் புட்ற நம்ம கண்டிப்பா இதப் பத்தி ஃபாலோ பண்ணியே ஆகுணு சரிங்ளா நான் ஒ ஏதாவ்து இருந்தா எடைல கூப்புட்ற
ஓகே பாய்
ஓகே பாய் ம்